ஹலோ
ஹலோ வணக்கம்ப்பா எப்டிப்பா இருக்கற
மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கும்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்க
இப்போ மழை பெஞ்சுட்டு இருக்கு படிக்கலான்னு இருந்தேன் மலை நின்
சரி என்னதான் ஆச்சு அந்த நீட் படிச்சுட்டு இருந்தியே ஒன் இயரு இப்ப என்ன பண்ணிட்டுருக்க
நா செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் பா
செகண்ட் இயர் நீட்டே பண்றீங்களா
ஆமா
அப்டிங்களா சேரி சேரி இப்ப எப்டிக்குதுங்க ஸ்டடிஸ்லா
ஆ நல்லா போயிட்டு இருக்கங்க
மார்க் இல்ல மார்க் பரவால்லயா ல்லா மின்னத்த விட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்களா
ரொம்ப டயேர்ட்
இப்ப என்னமோ நீட்டு மறுபடியும் ரிஏக்ஐம் எக்ஸாம் சொல்றாங்களேப்பா அது எப்டி
ஆமாங்க பேப்பர் லீக் ஆயிட் ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க ஒரு மாசம் கழிச்சு
க்ளதான ஏன் இங்க அது மாரி பண்றாங்க
நீட் எக்ஸாம்ன்றது ஆல் ஓவர் இந்தண்டியா இருக்கிற எல்லா ஸ்டூடெஸ்ம் எழுதுகிற எக்ஸாம் அது லீக் ஆனா எல்லாருக்கும் லீக்கானமாரிதா கட் ஆஃப்
ஓகே அப்ப இவங்கோ பசங்க ரொம்ப கஷ்டப் பட்ட எல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல தமிழ்நாட்டுல இப்ப அவங்கல்லாம் சப்பரராங்க ஆவாங்கல்ல அதுதா கேக்குறே
சீட் மேட்ரிக்ஸ் அந்த மாரி பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட் கோட்டாக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில படிக்கிற பசங்களுக்கு வந்து எயிட்டி பை பர்சன்டேஜ் வந்து இங்கே கவர்மெண்ட் வத்துட்டு நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம் மிச்ச இருக்கிற பதிநஞ்சு பர்சன் வந்து வந்து வேறு ஸ்டேட் பசங்க அதே மாரி தான் நம்ளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஒ் ஸ்டேட்லே நம்ளுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் சீட் இருக்கு
ஆ ஆ ஆ
ஆமா எந்த எந்த ஸ்டேட்ல போய் சேரலாம் அது ஆல்லின்டிய கோட்டா கவுன்சிலங் இது ஸ்டேட் கவுன்சிலிங்
அப்டிங்களா சேரி சேரி சேரி சேரி சே தெரிஞ்ச பைய கூட அப்டிதான் படிச்சிட்டு விட்டு இருக்க அப்டி எனக்கு அவ்வளவா தெரியல விவரம் பச்சராத தங்கேட்டேபா சேரி சேரி அம்மா என்ன பண்றாங்க
அம்மா சமையல் செஞ்சுட்டுருக்காங்க
ஏ இவ்ளோ நேரோ ஆயிடுச்சு இன்னு சாப்டலயா நீங்க
அத கரண்ட்க ஆயடு கட் ஆயிடுச்சிங்க அதனாலதா உம்
மழ ரொம்ப அதிகமா இருக்கோ என்ன கரண்ட்டு இல்ல அது மாரி இருக்கு அப்போனா அவ்ளோ மழைங்களா
ரொம்ப மழை பெஞ்சிருக்கு எங்க வீட்டாண்ட
பரவால்ல வெயில் காலத்துக்கு இவ்ளோ மழ பெய்யறது கொஞ்சோ ஆறுதலாதா இருக்கு உம் உம் உம் உம் ஏ படிச்சுட்டே இருக்குறது உனக்கு எது போர் அடிக்கலையா பா உனக்கு
போர் அடிச்ச வெளியே கிரவுண்டுக்கு போவேன் வெளையாட
என்னா விளையாடுவீங்க
கிரிக்கெட் விளையாடுவோம்
உங்களுக்கு கேம்ல ரொம்ப ஆர்வமோ
ஆமா ஆர்வோம் தான்
செரி செரி செரி இல்ல இது படிக்கிற பசங்க படிச்சிட்டே இருப்பாங்கன்னுவாங்க இந்த ரெண்டு வருஷமா வீட்டிலேயே படிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு மாதிரி இல்லைங்களா ரெண்டு வருஷமா இதையே படிச்சுட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் வரலீங்ளா உங்குளுக்கு மனசுல
மாற்றோனா எப்டி சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க
அத அதாவது இப்ப இதே பச்சிட்டுயிருக்கோமே அட போடா இதுன்றுஉங்களுக்கு போர் அடிக்ல வேற எதுனாப் படிக்லாமா மாறிக்கலாம் இத விட்டுறலாம் என்ற மென்டாலிட்டி உங்களுக்கு வரலீங்களான்னு கேட்டே
ஆஹ் அந்த மென்டாலிட்டி எனக்கு வராது
செரி செரி அப்போ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணுன்னனு ஆசைங்களா
ஆமா ஆமா
சேரி சேரி சேரி வாழ்த்துக்கள்ப்பா நல்லா படிங்க படிச்சுட்டு இது பண்ணுங்க ஆனா கே கேமு விளையாடுங்க அப்போ அப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் அதலையே இருந்த கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாரிரும் உஹம் அதனால விளையாடு கொஞ்ச விளையாடுங்க
உம் செரிங்க அப்றோ நீங்க என்ன பண்றீங்க
நான் என்னப்பா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்
எங்க ஒர்க் பண்றீங்க
ஆ பிரைவேட் ஸ்கூல்லதா இன்னு கவர்மெண்ட் ஜாப்லா எதும் கெடைக்கல அதுக்குதா ட்ரை பண்ணிட்ருக்கோ படிச்சுட்டுதா இருக்க அதுக்கு நானும் படிச்சுட்டுதா இரு டெய்லி எழுதுவே படிப்பேன் கொஞ்ச நேரோம் படிப்பேன் நானும் எக்ஸாம் அட்டன் பண்ணேன் பாஸ் பண்ணியிருக்றேன் மறுபடியும் ரீ எக்ஸாம் இருக்கும் சொல்லிருக்காங்க ஜூலை ஏழாந் தேதி என்னமோ சொல்லிருக்காங்க பாக்கலாம் அதுக்கும் நான ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குறேன் பட் ஜாபும் போயிட்டு தான் இருக்குறேன் ம்
அதுதான் ஏ ஃபோர் சீட் வீட்ல அந்த இது கிராப் பண்றது தாப்பா கொஸ்டின் வந்துரும் கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவாங்க ஆ அந்த ஏஃபோர் சீட்ல ஒரு
கேக்குறே தெரில இப்ப ஒழுங்கா பதில் சொல் சொல்லுங்க நீங் டீச்சரா இருக்கீங்க அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதுனும் அப்டின் தான் கேட்டே
டெட் டெட் எக்ஸாம் தெரியாதுங்களா டெட் எக்ஸாமு
ஹா அத பத்தி சொல்லுங்க
ம் அதுதான் கொஸ்டின் பேப்பர் அஸ் யூஸ்வல் கொஸிடின் பேப்பர் எவ்ளோ நூத்தி இருபது கொஸ்டின் பேப்பர் வரும் ஹா முப்பது முப்பதா முன்னூத்தி இருவது கொஸின்
செரி
அது வந்து சப்ஜெக்ட் வைஸா பிரிப்பாங்க அ சைக்காலஜி முப்பது தமிழ் முப்பது அ இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் முப்பது சயின்ஸ் இ இல்ல சோசியல் அப்டியே கலந்துற மாரி ஒண்ணு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும் இது வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ன்றதுவங்க பிஎட் முடிச்சவங்க பி எட் வந்து காமனா இல்ல யாரும் முடிச்சிருந்தாலும் அ அதுவும் அஞ்சு சப்ஜெக்ட் டெட் மதுல தான் வரும் அதே சேம் அதேதான் சைக்காலஜி தமிழ் இப்ப நான் பி ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தேன் எம் ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தன் இங்கிலீஷ் இப்போ நீங்க பி ஏ இங்கிலீஷ் எம் ஏ இங்கிலீஷ் எல்லா முடிச்சட்டு இருந்தா இங்கிலீஷ் ஒரு ரெண்டு இடம் மட்டும்தான் அந்த கொஸ்டின் வரும் நாப்பது கொஸ்டின் இல்ல நான் மேக்ஸ் முடிச்சிருக்கேன் அப்டின்னா மேக்ஸ் கேப்பாங்க இல்ல நான் பிசிக்ஸ் முடிச்சிருக்கேனா பிசிக்ஸ் கேப்பாங்க சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிக்கலாம் செகண்ட் பேப்பர்ல மட்டும் ட்டோ அந்த ஆஃப்ஷன் இருக்கு ஃபஸ்ட் பேப்பர்ல வந்து ஆப்ஷன் கெடையாது டிடியல்ன்னா இது தான் இதுதான் காமன் செக் இது இந்த காமன் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட்டாடா தான் நீங்கள வந்து இ படிச்சி இது பண்ண முடியும் ம்ம்
உம் செரிங்க செரிங்க இப்ப அதுல அந்த கேவர்மெண்ட் ஸ்கூ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலும் இருக்கு ஹையர் செகண்ரி ஸ்கூலும் இருக்கு பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து எயித் ஸ்டாண்டர்ட்ல வரைக்கும் கேட மஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதுக்கு இல்லாம டீச்சர்ஸ் பிரிச்சிருப்பாங்க
ஆமா ஆமா
சொல்ற எக்ஸாம்ஸ்கு வந்து கெ காமனா டீச்சர்ஸ்ட்டா என்டரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து காமன் கொஸ்டின் வேப்பர்னு சொல்றீங்க அப்ப ஆயர்சேகண்ரிக்கு பிரிக்கிறது த எப்படி பிரிப்பாங்க
டிரஸ் பிருச்சுடு வாங்க இப்ப அவங்களே இல்ல அவங்களே சிலபஸ் கொடுத்துருவாங்க இல்லப்பா அவங்களே சிலபஸ் குடுத்துடுவங்க பஸ்டு போப்பர்ஸ்கான சிலம்பஸ் வந்து இதுலதான் வர்றும்ன்ரது செல்லிடுவாங்க ஒன் டூ டேன்த்து ஸ்டேன்டு வரை ரெஃர்பண்ணிவா பஸ்டுபோப்பருக்கு இது வந்து செகண்ட் பேப்பருக்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரையும் ரெபர் பண்ணும் ஆல் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் பிசிக்ஸ் முடிச்சவங்க பிசிக்ஸ் இண்டடிவிஜுவலா படிக்கலாம் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க கெமிஸ்டரி கேன் பேப்பர் மட்டும்தான் வந்து பஸ்டு சேஞ்சஸ் இருக்கும் பஸ்ட் பேப்பர்ல வந்து சேஞ்ஞசே இருக்காது சப்ஜெட்டுன சப்ஜெட்டு தான் சை சைாக்லஜா சைக்காலஜி தான் தமிழ்னா தமிழ் தான் சயின்ஸ்ன சயின்ஸ் தான் அந்த மாதிரி தான் கேட்பாங்க இதுல எந்த மாற்றமா இரு என்ன இயர் இயருக்கு கொஸின் மட்டும் சேஞ்ச வ அவளவுதான் மத்தபடி எல்லாம் எதுவுமே வராது படிச்சு நம்ம பாஸ் பண்ண மார்க் எடுக்கற விதத்துலதான் வந்து அஹ வேலை கிடைக்கும் இப்ப நல்ல மார்க்ஸ் ஒன் டோண்டி நைன்டி அபோவ் எடுத்துட்டேன்னா ஓகே கம்பல்சரி எனக்கு வந்து வேலை கம்பல்சரி கிடைக்கும் இல்லை எனக்கு அதை பாஸ் பண்றதே இல்லை சிக்ஸ்ட்டி தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் ரி எக்ஸாம் இப்ப அந்த உம் அப்போ வந்து கம்பல்சரி வந்து பாஸ் பண்றதுலதான் இருக்குது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்களுக்கு ஓகே அப்படி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் படிக்கணும் நல்லா ரெஃபர் பண்ணணும் கொஸ்டின் இ ஓஅதுல எனக்கு இப்போ தய்க்கும் எனக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்து வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா இப்ப அதே கொஸின் எனக்கும் தெரியும் அந்த ஆன்சரும் தெரியும் இப்ப சம்டைம்ஸ்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கிற டைம்ல என்ன பண்ணது டக்குன்னு இந்த ஏ பதில பி போட்டுருவேன் அந்த மாதிரி எல்லாம் கூட வரும் அஹ அந்த மாதிரிலாம் வரும் சோ நா என்ன பண்ணுறது கொஞ்சம் டென்ஷன் இல்லாம அழகா இது பண்ணுனா ஓகே வந்துடும் கண்டிப்பா வந்துடும்
சரிங்க உங்க கல்லூரி உங்க கல்லூரிய எங்கே முடிச்சிங்க என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க
நன்னுங்களா பஸ்டு நனு டிடியேடு முடிச்சேன் டிடியேடுன்னா டிச்சர் டேயிர்னிங் பஸ்ட் டூவல்த்து முடிச்சேன்னே டிச்சர் டெய்னிங் முடிச்சிட்டே நானு முடிச்சிட்டு பிறகுதான் டிகிரி முடிச்சேன் பி ஏ இங்லிஷ் முடிச்சே அதுக் கப்புறோ பிஎட் பண்ண பிஎட் பண்ணிட்டு எம் ஏ பண்ண எம் ஏ பண்ண எம்மேட் பண்ணிருக்கே இப்ப என்னோட குவாலிபிகேஷன் வந்து டீ டீஏட் பி ஏ பிஏட் எம்ஏட் இப்ப எம்ஏட் வரையும் நா முடிச்சிருக்கேன்
இதெல்லா படிச்சிங்களா
ஆஹ் ரெகுலர் தான்ப்பா ரெகுலர்லதா படிச்சி எக்ஸாம் எழுதி காலேஜ் போயி எல்லாமே இப்பதா பண்ணிருக்கோம் என்ன பண்றது படிச்சுட்டே தான் இருக்கோனும் இந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலேன்றது இத ஒரு வருத்தமா இருக்கு இன்னு படிச்சிட்டேதா இருக்கோம் படிச்சிட்டே இருக்கோம் எழுதிட்டே இருக்கோம் எக்ஸாமு அது வேற இல்ல என்ன பண்றது கொஞ்ச வருத்தமா தான் இருக்கு அதுதா நீங்க நீட்டுன்னு போது நா எனக்கு கொஞ்ச ஆர்வமா இருச்சு அத கேட்கனுன்ட்டு என்னடா இது ரெண்டு வருஷ இப்டியே படிச்சு நாங்கல்லா வந்து பத்து பதினஞ்சு வருஷமா அதே படிக்கிறோம் அதுலே எக்ஸாம் எழுதுறோம் பட் அது ஒரு வெக்ஸ் ஆயிடு என்னடா இது எழுதி-எழுதி என்னடா பண்ணுவோ ஒரு டைம் நா எக்ஸாம் எழுதல எப்டியோ நம்மளது இதுதா ஆயிட போவுது நாம்ம யான் எழுதும் ன்ற மாரி விட்டுட செரி நம்மளுக்கு இத விட்ட வலி இல்லன்ற மாரி மறுபுடியு ரீ கால் பண்ணி மறுபடியு படிச்சி இந்த டைம் ஓரளவு பாஸ் பண்ணி இருக்கே மறுபடியு ரீ டெஸ்ட் வெக்கறன்னிருக்காங்க இல்லிஜிப்ள் டெஸ்ட் வச்சிட்டு அதுல கொஞ்சம் மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டனா மேபி வேல கெடச்சிரும் எஜிகேஷன் வந்து எப்பவுமே இம்பார்ட் டன் பா அதெல்லா வந்து இக்னோர் பண்ணவே கூடாது நல்லா படிங்க படிச்சிட்டு கண்டிப்பா நீட் பாஸ் பண்ணிட்டு டாக்டரா வாங்க ஆல் த பெஸ்ட் ஹலோ
ஆஹ் நன்றிங்க கேக்குதுங்க நன்றி
நன்றி நன்றிப்பா வச்சுட்டுங்களா
ஆஹ் வச்சுருங்க